வணக்கம்
வணக்கம்ங்க உங்களுக்கு கார் டிரைவிங்ல்லா தெரியுங்ளா
கார் டிரைவிங் தெரியாதுங்க
அ கார் ஓட்ட புடிக்குங்ளா
கார் ஓட்ட புடிக்கு
ஆனா டிரைவிங் தெரியாது பழகி
கத்துக்குணு நல்ல விஷியோ கார் டிரைவிங் தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷியோ உங்களுக்கு கார் புடிக்குங்களா ட்ரெயின்ல போறது புடிக்குமா
கார்ல போரத்தாங்க புடிக்கு ஜாலியா இருக்கு கார்ல போனா
லாங் ட்ரிப்பு போலா கார்ல போனா
ஆமாங்க
ஜாலியா நல்லா என்ன சொல்றது பிளேசஸ் எல்லா நல்லா ஃப்ரீயா பாத்துட்டு அந்த என்ன சொ சொல்ற இந்த பயணத்துல பாத்தீங்கன்னா நல்லா காத்து வாங்கிட்டு நல்லா போலாங்
ஆமா நம்ம விருப்பமா போலா போயிருக்கங்க நெறைய
ம் நம்ம விருப்பமா போலாம் நம் வேணுங்கிற தி்ங்ஸ் எடுத்
நம்ம தேவையான இடத்துல நித்தி பேசலாம் பாக்கலாம்
ம் நல்ல விஷயம் ம்
நீங்க போயிருக்கீங்களா
நா ரொம்ப லாங் ட்ரிப் எல்லாம் போனது இல்லங்க கார்ல பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு இந்த மாரி போவோம் உ வேற ரொம்ப லாங் ட்ரிப் எல்லாம் எங்குமே போனது இல்லங்க இதனால் வரைக்கும் ஆனா அ இந்த மாரி கார் பயணத்துல வந்து ரொம்ப தூரோ போகணும் அப்டிங்கற ஆசை இருக்கு
ம் எனக்கும் தாங்க
ஏன்னா ரொம்ப ஜாலியா இருக்குங்க கார் ட்ரிப்பு அப்டிங்கிறது
ஆ சேரிங்
நம்ம வேணுங்கிற இடத்துல வந்து வேணுங்கற ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த ஃபுட்டு புடிச்சிருக்கா அந்த இடத்துல இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம வேணுங்கிறதுல்லாம் நிறுத்தி வாங்கி சாப்படலாம் இந்த பிளேஸ் எல்லாம் பாக்கலாம் புது புது இடமா இருக்கும்
ம் ஆமாங்க
அந்த மாரி பெனிபிட்ஸ்ல்லாம் கார்ல இருக்கு ஆ ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா போலாம் எல்லா பிளேஸையும் பாக்லாம் இருந்தாலுமே அ அது எல்லா இடத்துலயுமே நிக்காதுல்லை
ஆமா ட்ரெயின்ல போனா சேஃப்டியும் இல்லே எதனா எதனா வச் எத்துனு போனா கூட திரிடுவாங்க
ம் ம் சேஃப்டி கிடையாத் தான்
ம்
நீங்க ட்ரெயின்ல போய்ருக்கீங்களா
ஆ போயிருக்கேங்க நிறைய
நறையா போயிருக்கீங்க அப்டின்னா நறையா இடத்துக்கு போயிருக்கீங்க அப்போ
ஆ நறைய இடத்துக்குனா இது லோக்கல்ல போயிருக்கேன்
லோக்கல்ல போயிருக்கீங்களா
ம்
ஆ லோக்கல் ட்ரெயின்லியே நீங்க ஏறி ஏறிருக்கீங்க அப்போ
ம்
நாங்க அந்த மாதிரி ட்ரிப்பால எதுவுமே போனது இல்லங்க இன்னும் ட்ரெயின்லயே நாங்க ஏறனது கிடையாது
ம் ஏங்க ட்ரெயின்ல போனதில்லையா
இல்லலைங்க நாங்கல்லாம் கிராமத்துல இருக்கறவங்க கிராமத்து சைடு அதனால ட்ரெயின்ல எல்லாம் எங்கேயுமே போனது இல்லைங்க
ம்
கார்லயே பாத்தீங்கன்னா அதிகமா ட்ரிப் எடுத்தது கிடையாது
ம் ஏங்க போனதில்ல ஒரு வாட்டி போயி பாருங்க
ட்ரை பண்ணலாங்க ட்ரை பண்ணு கிடைக்கும் போது ட்ரை பண்லா
சேரிங்க
அப்பறம் அங்க பாத்தீங்கன்னா உங்க வீட்ல யாரு இருக்காங்க தங்கச்சி இந்த மாரி யாராவது இருக்காங்களா
அண்ணே இருக்காங்க
அவுருல்லா இந்த மாறி ட்ரிப் ஏதாவது போயிருக்காங்ளா
அவன் நறியா எடத்துக்கு போயிருக்காங்க
நெறைய பிளேஸ் போய் இருக்காங்ளா
ம்
நீங்களும் அண்ணாவு ம் சேர்ந்து ஏதாவது சமைச்சிருக்கீங்ளா
ம் சமைச்சிருக்கங்க அண்ணதா சமைச்சு தரும்
அண்ணே உங்களுக்கு சமைச்சு தருவாரா
உம்
அப்ப அண்ணே சமைக்கிற ஃபுட் எது புடிக்கும் உங்ளுக்கு
அண்ணே சமைக்கற எதாவது சிக்கன்
ஓ சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணுவாருங்ளா இல்ல கிரேவி மாறி வெப்பாங்ளா சிக்கன் பிரியாணி பிரியாணி
ஆ பிரியாணி கூட செய்வாங்க அவ
ஓ பரவால்லைங்ளே
எங்க வீட்லயே அவந்தா செஃப்
அ ஓ
சூப்பரா செய்வா
அப்பா அம்மா அப்பா இல்லாதப்போ நீங்க வந்து சண்டேன்னா சிக்கன் பிரியாணி செஞ்சுக்குவீங்க
ஆமா அண்ணே செஞ்சு தருவா
நல்லா இருக்குங்ளா உங்களுக்கு டேஸ்ட்டு புடிக்குங்ளா அம்மா செய்யறது புடிக்குங்ளா இல்ல அண்ணா செய்யறது புடிக்குங்ளா
அண்ணா செய்யறதும் புடிக்கும் அம்மா செய்யறது கூட ஆனா அம்மா செய்யறது வேற அம்மா செய்யறது ரொம்ப புடிக்கும் எனக்கு
அம்மா எப்படி செய்வாங்க மசாலா ஆட் பண்ணி செய்வாங்ளா இல்ல கிராமத்துல எல்லா பாத்தீங்கன்னா சிக்கன் அப்டியே இந்த உம் மட்டன் கொழம்புக்கெல்லா எப்படிங்க குட்டி சின்ன வெங்காயம் அப்பறோ வர மொளகா கொத்தமல்லி அ இந்த மாறி எல்லா இஞ் சி இந்த மாறி எல்லா நல்லா கைலயே அரைச்சு அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா இந்த கோழிக்கறி இந்த மாறி எல்லா அதுல போட்டு ஹேட் பண்ணி கொழம்பு மாறி வச்சோங்ன்னா நல்லா மனமா நல்லா இருக்கும் லாஸ்ட்டா பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு எல்லா அதுல ஹேட் பண்ணுவாங்க தாளிக்கும் போது
உம்
அம்மா எப்பிடி அந்த மாறி செய்வாங்ளா இல்ல சிக்கன் மசாலா அ அப்படின் மாறி செய்வாங்ளா
சிக்கன் மசாலாவோ செய்ய போடுவாங்க இதுவு அரிப்பாங்க இஞ்சி பூண்டு
இஞ்சி பூண்டு அப்றோ
அப்புறம் அவள்தா எனக்கு தெரியு
ம் கத்துக்கோங்க அம்மா வேல செய்யும்போது பாருங்க அப்படியே பாத்தீங்ன்னா அம்மா இல்லாத நேரத்துல நீங்களும் சமைச்சு பழகிக்கலாம் இல்லங்
சப்போஸ் வீட்லயே இல்லை அப்படின்னா எங்கயாவது வெளியே போயிட்டா அப்படின்னா சப்போஸ் செய்ய முடியாத சமயத்துல நீங்களே செஞ்சு பழகிக் கிட்டன்னா ஆ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு
நம்பளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்டு இல்லங்க சை நம்பளுக்கு சாப்பிட்றதோட சேரி
சாப்பிட்றதோட சரி நெறைய பேறப் பாத்தீங்கின்னாம் சிக்கன் கிரேவி இந்த மாரி நல்லா மோஸ்ட்லி பாத்தீங்னா சிக்கனேதா அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்கா
எனா அது நல்லா கிரேவியா கிறிஸ்பியா நல்லாருக்கு
ம்
இந்தக் கொழந்தைங்கிளேப் பாத்தீங்கன்னா சிக்கன்தா கேப்பாங்க சிக்கன் பிரியாணி கேப்பாங்க அ அது பாத்தீங்க நல்லா டேஸ்ட்டாருக்கு அது அவ்ளவா ஹெல்த் தி கெடயாது இருந்தாலுமே அதிகமா எடுத்துக்கறது பாத்தீங்கனா சிக்கன்தா அதிகமா எடுத்துகுறாங்க
ம் ம் நீங்க சமைப்பீங்ளா சிக்கன்
ஆ சமைப்பங்க நாங்க சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷூ அப்றோ பாத்தீங்னா எல்லாமே சமைப்போ
ம்
அப்றோ பாத்தீங்னா அ அம்மாக்கு புடிச்ச விஷ்யங்கள்லலா இருக்குமிலைங்க வுங்ளப் புடிக்குமா அண்ணாவப் புடிக்குமா
எங்க அண்ணாவதா புடிக்கு அண்ணனப் புடிக்காம எப்டி ரெண்டு பேரையப் புடிக்கு
ஈக்வளா அவுங்கன் இன் என்ன நல்லா சமைப்பாங்க சிக்கன் மட்டுதா நல்லா சமைப்பாங்களா
சிக்கன்
அப்றோ
மீன்ச்
மீன் வந்து கொழம்பு வெப்பாங்ளா இல்ல ஃப்ரை பண்ணுவாங்ளா
ரெண்டுமே பண்ணுவாங்க மீன் வாங்கனாலே ரெண்டுமே பண்ணித் தருவாங்க
ஃப்ரை பண்ணி குடுப்பாங்க தோசக் கல்ல போட்டு மசாலா ஆட் பண்ணி அதப் அப்டியே தோசப் கல்ல போட்டு திருப்பிப் போட்டம்மன்னா அப்டியே நல்லா மொரு மொருன் கிறிஸ்பியா கெடைக்கு
ம்
அப்டிதா செய்வாங்ளா
ஆமாங்க அப்டித்தா செய்வாங்க சூப்பராருக்கு
சூப்பராருக்கு சா நெனைக்கம் போது சாப்புன்னுன் சொல்லி தோணுது
ஆவாங்கு
இப்பவே சாப்புன்னு சொல்லி தோணுதாட்றக்கு உங்ளுக்கு
ம் ஆமா இப்யே சாப்புன்னு போல்தா இருகு
இப்ப சாப்புன்னும் போலதா இருக்கு
ம்
எனா வாய்க்கு டேஸ்ட்டா கேக்குதுல்லைங் எப்பப் பாரு இந்த சாம்பாரு காயி ரசோ அப்டின் சாப்புட்ருந்தா இந்த வாரத்துல சண்டே அப்டிங்கிறப்ப எல்லார் வீட்லியு ஸ்பெஷலா இருக்கு
ஆமாங்க
இப்பலா அதிகமா யாருமே வெஜிடெபிள்ஸு இந்த மாரி எல்லா சாப்பறதே கெடையாது
ம்
நீங்க எல்லா ஃப்ரூட் சாப்புடுவீங்களா எடுத்துக்குவீங்களா அதிகமா
சாப்புடுவேங்க
சாப்புடுவீங்களா
ம்
என்ன ஃப்ரூட் க்க ரொம்ப புடிக்கு
மேங்கோ
மைங்கா அப்பறம்
தர்பூசணி
சரி சரி
அப்பற பனானா
நீங்கலா வீட்ல வந்து அம்மாக்கல்லா ஹெல்ப் பண்ணுவீங்களா
ஆ பண்ணுவேங்க
என்னென்ன வேல பண்ணுவீங்க
தண்ணி புடிப்பே
அ
அவங்க சொல்ற வேலைய நா செய்வே
அண்ணா கூட சண்ட போடாம இந்த வேலையிலா பண்ணுவீங்க
ம்
அண்ணா கொடெயில்லா நீங்க சண்ட போட்டதே இல்லைங்களா
ம் போட மாட்
பரவாயில்லைங்களே எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலு குட்டி பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரு ஸ்கூல் விட்டு வந்த உடனே உடனே அடிச்சுக்குவாங்க பயங்கர சண்டையா இருக்கு வீட்டுக்குள்ள அடித்தடையா இருக்கு
ம்
இவங்க ஏன்டா ஸ்கூல்ல இரந்து வீட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிற மார்ருக்கு
நீங்க அடிப்பீங்களா
நாளா அடிச்சிருவே பெல்ட் எடுத்து அடிச்சிருவே
செமயா அடிப்பீங்களா
பயங்கரமா அடிவிழுகு ஏன்னா வந்து வா இப்ப இருக் கற கொழந்தைங்கலா பாத்தீங்கன்னா பயங்கர ஷார்ப்பா இருக்காங்க என்ன சொன்னாலு கேக்கறது கெடையாது என்ன சொன்னாலுமே அந்த மைண்ட்ல ஏத்திக்கவே மாட்டாங்க அவங்க சொல்றத்தா பெருசு அம்மா சொல்றதெல்லா காதுலியே போட்டுக்க மாட்டாங்க அப்புறோ வாயெலா சொல்லி சொல்லி பாத்தோன்னா கேக்கல அப்படின்னா அடி குடுக்கறத தவர வேற எந்த வழி இல்ல
சரி எத்தனாவது படிக்கிறாங்க
அவங்க என்னங்க ஃபிப்து படிக்கிறா ஒருத்தரு ஒருத்தர் பாத்தீங்கன்னா தேர்டு ஸ்டேண்டர்ட் போறாரு
ம்
ம் அ ரெண்டு பொண்ணுங்க கூட பாத்துக்கலா ரெண்டு பசங்கல பாக்க முடியாது
ம்
அ அந்த காலத்துல எல்லா பாத்தீங்கன்னா கொழந்தைங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க
ஆம்
ஒ உங்களையு எடுத்துக்கிட்டோங்கன்னா நீங்க கொஞ்சோ ரொம்ப சை டைப்பா இருப்பீங்களாற்றுக்கு அதாவ்து இப்ப வர்ற கொழந்தைங்ளா பாத்தீங்கின்னா எதுக்குமே பிடி குடுக்க மாட்டாங்க எந்த ஒரு கு ட்டி ஒரு பொருள் நம்ம வாங்கனாலுமே அதுக்கு சண்ட வந்துடும் ஒரே மாரியே வாங்கனு
ம்
என்னதா ரொம்ப அடிச்சுக்குவாங்க சும்மா முடிய புடிச்சுக்குவாங்க கொஞ்ச நேரோ அமைதியா உக்காந்து டி வி பாப்பாங்க இந்த டி வி பாக்கல அப்டின்னா மத்த எல்லா சமயத்திலும் சண்டயே எதாவ் இருக்கும் வீட்ல
ம்
குளிக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே ரெண்டு பேருமே போட்டி போட்டுக்குவாங்க நான்தா ஃபர்ஸ்ட்டு குளிக்கனு நான் தா ஃபர்ஸ்ட்டு ஹோம் ஒர்க் பண்ணனு நான் தா ஃபர்ஸ்ட்டு சாப் புன்னோ நான்தா ஃபர்ஸ்ட்டு சைக்கிள் ஓட்டணு
நாங்களு சின்ன வயசுல அப்படிதா இருந்தோம் கொய்ந்தில
இருந்தாலுமே அ அந்த காலத்துல எல்லா கொழந்தைங்க அந்த மாரி இல்லைங்க இப்ப பாத்தீங்கன்னா என்னதா புக்ஸ்லல்லா பாத்தீங்ன்னா எலாப்ரேட்டா குடுத்துருக்காங்க ஒரு பிக்சர குடுத்து நல்ல விரிவாக்கமா குடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு குடுத்து சொல்லிக் குடுத்துமே கொழந்தைங்ளா ஏத்துக்கறதே கெடையாது ஏ ஆனா அப்பல்லா பாத்தீங்ன்னா அ நாங்க படிக்கிற பா காலத்துல எல்லாம் பாத்தீங்ன்னா அ மார்க் அதிகமா குடுப்பாங்க ஒரு புக்கே குடுப்பாங்க படிக்கறதுக்கு
ஆ
அப்டியே ஸ்டோர் பண்ணி எக்ஸாமுக்கு எழுத சொல்வாங்க சிக்ஸ் மந்த் ஒன் இயருக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா டேர்ம் வைசா குடுக்குறாங்க கொஞ்சோ கொஞ்சமா தா தர்றாங்க அதவே கொழந்தைங்கனால படிக்க முடியறதல்ல பாத்துக்கோங்ளே
ம்
இப்ப வர கண்டிஷன்ஸ் எல்லா கொழந்தைங்க எப்பிடி இருக்காங்க பாருங்க
ஆமாங்க இப்போ இப்ப அப்படிதா இருக்காங்க எல்லா
கால்த்துக்கு ஏத்த மாரி ஜெனரேஷன் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு இருக்கணு இருக்கணு அப்டின் சொல்லி நெனச் ச்சுட்டு இருந்தாலுமே கொழந்தைங்க அந்